ஹலோ
ஒ பேரென்ன
ஆ ப்ரோ கேட்குதா உங்ளுக்கு
ஆ கேக்குது ப்ரோ
ஆ என்ன பண்றீங்க
சும்மாதா ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதாங்க ப்ரோ சாப்டிங்ளா
சாப்ட்டிங்கே ஆ ஆ நா சாப்புன்னு இனிமேதா சாப்புன்னு
ஆ நா சாப்ட்டே ப்ரோ
என்ன சாப்ட்டீங்க இந்த ஒர்க் இன்னு முடில ப்ரோ ஒர்க் முடிச்சுட்டுதா போய் சாப்புன்னு வீட்ல
ஓ சேரிங் நானு சாம்பார் சாதம்ங்க
ம் உங்ளோட ஃபேவரெட் என்ன சாப்பாடு
ஃபேவரெட்டு சிக்கன் ரைஸ்சு
ம்
அந்த மாரி கொஞ்சோ கடைல சாப்புற்றது புடிக்கு
ஹோட்டல்தா சாப்டுவீங்ளா ஹோட்டல் சாப்பறத லைக் பண்ணுவீங்களா
ஹோட்டல் சாப்பாடு அதிகமா லைக் பண்ண மாட்டே வீட்ல செய்யலன்னா அதிகமா லைக் பண்ணுவே
ம் உம்
ஆனா ஃபிரண்ட்ஸ் கூட வெளியே சாப்புற்றது ரொம்ப புடிக்கு
உம்
நாங்க ஜாலியா அவன கலாய்ச்சிக்குணு ஃப்ரெண்ட்ஸ கலாய்ச்சிக்குணு
உம்
அப்டி சாப்டா நல்லாருக்கு
ம்
பேமிலியோட சாப்னோனா கொஞ்சொ ரெஸ்டாரண்ட்டு அந்த மாரி போய்டுவோ
ஓ
ப்ரெண்ட்ஸ் அப்டின்னா தள்ளு வண்டி கடைல அந்த மாரி
எனக்கு இது ரொம்ப புடிக்கு சாப்பட்ரக்கு
நாங்க தள்ளு வண்டில தா போரோ சாப்டுவோ அதிகமா
ம் நைட் டைம்ல எனக்கு ரொம்ப புடிக்கு நைட் டைம்ல சாப்டாதா ரொம்ப புடிக்கு சுட சுட தோச இட்
அ
சேரிவா கறி கொழம்பு அ அரும் சூப்பரா இருக்கு அரும்யா
நாங்க பசங் நாங்க பசங்கெல்லா போயிட்டனாவே போது தோச ஃபர்ஸ்ட்டு தோச சொல்வோ இவ மட்டு என்ன தோச சொல்றது நா ஆம்லட் சொல்லுவ
ம் ம்
அப்டியே கொஞ்சொ பில்லு பெருசாயிடு ஆனா காஸ் இல்லங் போது அவ்அவனுக் ஃபோன் பண்ணி காஸ் கேப்போ
ம்
அது ஒரு டைம் ஒர் டைம் ம போய் மாட்டிக்குனோ
சாப்டதுக்கப்புறோ பில்லு பாக்கதா ப்ரோ பயமா இருக்குமே இந்த பில்லு பாக்கு போதுதா
அவ் அது சின்ன க அன்னிக்கி நாங்க ட்ரிப் போயிருந்தோ அப்போ ஒரு ஹோட்டல் போனோ தள்ளு வண்டி கட தா சாப்புடலானு போம்போது எல்லா சாப்ட்டு முடிச்சாச்சு இட்லி ரெண் ரெண்டு இட்லி ஒரு தோச அந்த மாரி தா சாப்ட்டோ
ம்
நாங்க மொத்தொ முப்பது பேரு
ம்
எட்டாயருவா பில்லாச்சு
ஆ ஐயோ
எடுத்துணு போ ஆமா ஆமா
எட்டாயருபானா ஆமா அவுங்க அவுங்ளுக்கு புடிச்ச மாரி லா வாங்கினாங்க ஆம்லட் நாலஞ்சு ஆம்லட்டு அப்டி இப்டி சாப்ட்டாங்க எக்ஸ்ட்ராவே
ம்
ஏன்னா காத்தாலந்து சாப்புட்ல
ம் ம்
வண்டி பிரேக் டன் ஆயிச்சு
ஆமா பா ஆமா காலந்து சாப்புட்ல நா ஈவ்னிங் அந்த டைம் மதியொ சாப்டே முட்ல போ அதுமாரி கொஞ்சொதா சாப்ட முடிஞ்சு ஏனே தெரில
அது எங்க பசங்க வெளுத்து வாங்கிட்டாங்க அப்றொ நானா ரெண்டு இட்லி ஒரு தோச ஒரு ஆம்லேட் தா முடிச்ட்டே
ஆவோ நா சாப்டுட்டு கை கலுட்டு இஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்தங்கிறோ மச்சா எட்டாயிருபா பில் டா சீக்கரொ காசு அனுப்புடா அப்டிங்குறாங்
ம்
அந்த தலமேல கை வச்ட்டே அப்டியே உன்ன கூட்டுனு வந்துக்கு பெரிய ஆப்பா வச்சிங்களடா அப்டின்னே
நீங்க தா அப்றொ காசு எக்ஸ்ட்ரா சென் பண்ணிங்ளா
என் என்னா பண்றது ப்றோ எங்கைல எக்ஸ்ட்டா நாலாயிர ருவா இருந்துச்சு நா தனியா எ செலவுக்கு வச்சுருந்தே சரி சாப்பாட் விசித்தல லா நாங்க அந்த மாரி புடிக்காது எனக்கு அப்பப்ப பேமெண்ட் பண்ணிருனு
யோசிக் கூடாது புரோ இதுமாரி சாப்புட்டதுக்ப்புரோ
ஆ சரி நா எனா பண்ட்டே சேர் கி எக்ஸ்டா ஆறாய்ருபா என்கிட்ட ஒரு நாலாய்ரபா பத்தாய்ர்ரூபா இன்ச்சு
ம்
சேர் குடுத்துட்டு வாங்க அப்டின்னு சொல்லி எங்க கிட்ட இருந்து ரெண்டாயிரோ குடுத்துட்டாங்க அதுக்கப்புரோ பே பண்ணிட்டு வன்டே இல்ல குண்டா தா கலுவீன்ங்கணு
ம் நாங்க அது மாரி ஒர்ராட்டி இன்ன பண்ணோ காஸ் நாங்க இப்ப வண்டலூரு தாண்டி ஒரு பைபாஸ் வச்சிர்காங்க தள்ளுவடிகிட்ட சாப்பிட்ருக்கோ
ச
என்ன பண்ணே பஃர்ஸ்ட்டு போனே
ம்
கால்லிந்து சாப்பில்ல ஒரு பன்னெண்டு மணி ஆய்ச்சு
ஆ
பஸ்ட் தோசய எத்து வக்கிற ஒய்ட் கலர் டீசர்டு போட்டு போற ஃபஸ்ட் தோச ஏத்து வாய்ல வைக்கற வாய வக்கிதுக்குள்ள கைல மிச்ச உந்துச்சு தட்லே தட்ல சேத் மொத்த டீஷர்ட்ல பட்டுச்சு ஒயிட் டீஷர்ட்டு ஆ கை குடோதூக்கமுல்ல புரோ டையடு ஒரு மாரி ஆயிச்சு இங்க எம் ஜி எம் இருக்குல எம் ஜி எம் போ ஊரே
ஆ
அப்போ என்னாச்சு கைல வாய்ல எடுத்து வக்கிறே கீழ ஊந்து சட்டலா ஃபுல்லா அப்டி ஆய்ச்சு இவனுங்க சிரிக்கிறானுங்க என்ன பாத்து அப்பறோ வாஷ் பண்டு வந்து நாலே நாலு தோச தா ப்ரோ நாலு தோச ஒரு வட தா ப்ரோ சாப்ட்டே எனக்கே எர்நூற்பான்றாங்க பில்லு
ஆ
எனக்கே எர்நூற்
உங்ளுக்கு என்ன நாலு தோச அப்பிடி என்னா ஃபேமஸ் அது ஓட்டல்க்கு
தெரியல ப்ரோ அது தல்லு வண்டிகடதா இத்தினிக்கு அது எங்ளுக்கே எர்நூற்பான்றாங்க நா சாக் ஆய் என்னடா எர்நூற்பான்றாங்க இத நம்முலுக் இவனுங்களு பாத்தா மூணே பேர்தா சாப்ட்டோ ஆர்நூத்தி ஆர்நூத்தி சில்ற சொல்றாங்க
பில்லா
அக்கா என்னாக்கா இவ்ளோ ரேட்டு சொல்றீங்கன்னா ஆற்நூற்பான்றாங்க மூனே பேர்தா சாப் டோ நா மத்த பேருல உட்டு வன்டே நா இங்ந்து பசியா எடுக்து சொல்ட்டு கூட்டு வன்டே இவ்னுங்ள மட்டு
ஆஹ
மத்தவங்க எல்லாரையு வுட்டு வன்டே அப்புற ஆற்நூற் பண்றாங் என்னா ப்ரோன்னா அந்த பயன்ட அந்த கடல ஒரு சின்ன பைய ஒர்த இன்னா தம்பி இது மாரி சொல்றாங்க ரேட்டு நா இங்கில்லா ரேட் அதிகன்னா இது பைவாசு அப்டின்றா
சாப்பிடும் போது எங்க இருந்து தெரிது பைவாஸ் அது இதுன்னு
ஆமா அப்புற அப்டியே போனோ எம் ஜி எம் போனோ ம் ஜாலியா விளான்னோ வ நைட்டு வந்து சாப்புறதுக் நைட் அட்தடி பிரியாணி அங்க வெச்சுருந்தாங்க
ம்
அதுல போனா பிரியாணியே இல்ல எங்களுக்கு ட்ரம்முள அடிலக்கிறத வேய்ச்சு அந்த நம்ம அந்த அடில புடிக்குமே
அடி பிரியாணி யா
அது ஆ அத எடுத்து போட்டு சிக்கன் பீஸு கூட இல்ல அந்து சும்மா பிச்சி போட்ட பீஸு மாரிதா இருக்குது
அ
ஒடஞ்சி கா வெரு எழும்பு பீஸ் அப்டிதா இருந்தது
அ
ம் அத சாப்ட்டு நைட்டு வீட்டுக்கு பன்னெண்டு மணிக்கு வந்தே இதே டைம்ல போறே வீட்டுக்கு ஒர்க் போயிட்டு போறே ஒர்க் போயிட்டு கெளம்ப போறே அங்க வந்து சும்மாவே டிரிப்பு போயிட்டு வந்துட்டே பன்னெண்டு மணி ஆயிச்சு
என்னைக்கு நடந்தது ப்ரோ இது இன்னைக்கா
கரெக்டா ஒரு த்ரீ இந்த த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ப்ரோ இது த்ரீ மந்த் த் முன்னாடிதா இதுமாரி ஆய்ச்சு அதோட இவனுங்கூட ட்ரிப்பு போகூடாதுடான் சொல்ட்டு முடிவு பண்ட்டே ஒரு கரெக்டான ஒரு பிளானே இல்ல ப்ரோ அங்க ப ஆ
நாங்க பாண்டிச்சேரி போனோ சேரி டிரைவிங் வந்து எ ஃப்ரெண்ட்ஸுதா மாத்தி மாத்தி பண்ணிக்கணு நான் வந்து இங்கந் து ஒரு எழுவது கிலோமீட்டர் ஓட்டினுப்ப
ம்
அது அதுக்கப்பறோ அவுங்க ஓட்டிக்கினாங்க
ம்
கரெக்டா ஒயின்ஷாப் பாத்தாங்க ஒயின்ஷாப்கிட்ட நிப்பாட்டாங்க வண்டிய
ம்
மச்சா எனக்கு கொஞ் டயாடாகிது கண்டிப்பா சரகச்தா போறோ அப்டின்னு
ம்
பின்னாடி வேற போலீஸ் வண்டி வேற
ம் ம்
எங்ககிட்ட லைசன்ஸ் இல்ல ஒண்ணூ இல்ல
ஆ
சரக்கல்லா வாங்கி வண்டி டிக்கில வெச்சுக்கினோ போம்போது ரைடு
ம்
ம் மாட்டிகினோ
ம் ம்
பதினஞ்சாய்ர்ருபாக் சரக்கு வாங்குனாங்க
ஆ ஆ
மொத்தமா புச்சிக்னாங் போலிஸ் இல்லல்ல நா என்து நானு என் பேக் வந்து சும்மாதா இருந்துச்சி அதுல என்ன பண்ணாங்க ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸா அதூ கலந்துட்டாங்க தெரீல பத்தாயிர்ருபா சரக் மீத்திட்டோ அஞ்சாயர்ரூவா சரக்கு மாட்டிக்கிச்சி ஆமா ப அஞ்சாயர்ருவா சரக்கு மாட்டிக்கிசி சார் சார் நீங் ஒரு பாட்டில் வேணா எத்துகுங்க சார் மத்ததெல்லா எங்ளுக்கு குத்துருங்க அப்டின் சொன்னதுக்கு அவரு ஆ சரிப்பா ஓரமா வந்து வாங்கினாரு
ம்
அவ்ளதா அதுக்கப்பறோ சார் நீங்க எந்தஊரு அந்த ஊருன் சொல்னு அந்த சார் நம்பரே வாங்கினு வந்ட்டுகிறாங்க பசங்க
ஆ
அப்பறோ சார் எதா பிரச்சனா ஃபோன் பண்றோ சார் அப்டின் சொல்டு எதா பிரச்சன்னா ஃபோன் பண்றோ அப்டின் சொன்னாங்க
ஆ
எ கேங்க்ல ஒருத்தங்கிறா எப்பமே போத போட்டானா கொஞ்சோ வேற லெவல் அவ காமெடி பண்றதுன்னா அவன தவிர வேறயாரு பண்ண மாட்டாங்க ஆனா அவ ஏங்ளுக் திட்னா கூட செரி இவந்தா வந்து திட்றான் சொல்ட்டு கம்னு விட்டுருவா அதே மத்தவ்ங்க திட்னா நம்ளுக்கு ஆவறதில்ல ஜாலியா ஃபண்ணாதா ப்ரோ போவு வரம்போ சண்டையோட வருவோ இல்ல ஏனா பிரச்சனையோடதா வருவோ
அப்டி தானா
எல்லா ஹோட்டலு ரூம் புக் பண்ணுவாங்கோ
ம் ம்
ஆ ரூம் புக் பண்ட்டு எல்லாமே போ எல்லாரு என்னல்லா வாந்துச்சு ரூம்மு போம்போது கட்ல ஒட்ச்சிட்டுக்கிறாங்க
ஆ பாக்கலையா அவ ஹோட்டல்
அவ அவன் செக் பண்ணும் போது பாத்துட்டா செரி யாரு ஒடச்சாங்கனு தெர்ல நாங்க மொத்த வந்து இருவத்தஞ்சு பேர் போனோ
ம்
நாங்க தனித்தனியா போ அஞ்சு அஞ்சு பேர் ஒரு ஒரு ரூமுக்கு மூணு மூணு பேர் தா சொன்னாங்க
ம் ம்
நாங்க புக் பண்ணதே வந்து பாத்தீங்கனா இங்க நாலு நாலே ரூம்தா அதுல இருவத்தஞ்சு பேர் தன்ட அங்க ஒரு ஒருத்த மாத்தி மாத்திக்கிறது
ஆ ஆ
செம ஃபன்னா போச்சு ஃப்ரோ அவங்க வேற சத்தாயிறாங்க டே இது சரியில்ல ஒரு பாத்ரூம்ல எப்ட்றா அஞ்சு பேர் அட்ஜஸ் போங்க அப்டி இப்டினு
ம்
நாங்க வந்து சிசி டிவி இல்லா டைம்ல போய்டோ அதனால ரூம் ரேட் ஜாஸ்தி ஆய்ச்சு
ஆ ஆ
இவன் வேற தல வேற பிச்சுகிச்சு டேய் ஏன்டா இப்டி பண்றீங்க டேய் வேற ரூமாது பாருங்களே டென்ட் போட்டு கீழ வந் படுத்துரன்டா உட்றா அப்டின் சொல்ற
ஆ
இல்ல மச்சா காசு போட்ட மச்சா ஒரு ரெண்டாயிருபா போட்னுக்குற மச்சா எவ அப்பங்காசு அப்டி இப்டின் சொல்லி
ம் ம்
எனக்கு வேற சிரிப்பு தாங்க முடில டேய் நா வெளியபோறன்டா நீங்க படுத்துக்கோங்கடா அப்டின் சொல்ட்டு அப்றோ வாட்சமேன் பக்கத்துல போய் படுத்துகுன வாட்மேன் வேற ஏ சி ஜிம் கும்முனு இருந்ச்சு ஏ சி கீ சி எல போட்டு
ம்
ஏசில போய் படுத்தொன வாட்ச்மேன் கிட்ட அவ வாட்ச்மேன் என்னாடான டி வாங்கிட்டு வரா பன்னெண்டு மணிக்கி அது வாங்கினு வரா இது வாங்கினு வரா சாப்பறதுக்கு அப்றம அவங்க கதலா சொல்லிருந்தாங்க இந்த மாரிலா எங்க வீட்ல இந்த மாரி இந்த மாரி நடந்துச்சு அப்டினு இப்டினு நானு நானு சொல்லிருந்த மனசு விட்டு பேசிருந்தாங்க அவங்களு நானு பேசினு சிரிச் சினு ஜாலியா இருந்ட்ட நா பாத்து பேசினு சிரிச்சினு பண் பசங்கல்லா கீழ எறங்கி வந்டாங்க ஃபையர் கேம்ப் போட்டோ
ஓ
அப்ப ஃபையர் கேமு ரேடியோ பாக்ஸ்லா எட்டு வந்தான
ம்
அன்னிக்கிதா செம்ம ஜாலி பாட்டு போட்டோ அக்க பக்கருக்கறவங்களா வந்தாங்க அவங்களு நம்ம எங்க கூட சேந்து டான்ஸ் ஆட்றாங்க
ஃபுல் ஃபன் ஃபுல் என்ஜாய்மெண்டா
ஃபுல் ஃபன் ஃப்ரோ அவங்களே சொல்றாங்க இந்த மாரி நானு எங்கியு எதிர்பாக்கல இந்த மாரி ஜாலி எங்கியு இருந்ததில்ல ஃபஸ்ட் டைம் அப்டின் சொல்ட்டு அக்க பக்க இருக்குறவங்களே சொல்ட்டு போறாங்க
ஓ ஓ
செரி நானு செரின் சொல்ட்டு கம்முனு ஆய்ட்ட செரி செரிங்க எல்லாரு கை குடுத்தாங்க பேசுனாங்க எந்த ஊரு என்ன ஏதுன் கேட்டாங்க அப்டியா கிருஷ்ணகிரியா சரி நா ஆளுகோ நாங்க வேற வேற ஊர்ல இருந்து பசங்க கிருஷ்ணகிரி வருந்தே பருவூர் வந்தே திருப்பத்தூர் அப்டி மால் கொஞ்ச கொஞ்ச அங்கங்கிறாங்க சேரி அன்னைக் கரெக்டா நம்ம பண்ணெண்டு மணிக் ஸ்டார்ட் பண்ணோ மூணு நைட்டு மூணு மணிக்கு முடிஞ்சு பாண்டி பாண்டிச்சேரி டான்ஸ் ஆடனது செஞ்சதெல்லா எப்போ விடிஞ்னுனே தெர்ல தூங்கவேல்ல தூங்கவேல்ல யாரு
ம் ம்
ஒரு தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள பாத்து என்னா ப்ரோ